வடம்சோ எப்டி இருக்கீங்க
ஆ நா ரொம்ப நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே சகோ இன்னைக்கு பாத்தோ அப்டின்னா இந்த பண சேமிக்கிறது எவ்ளோ முக்கியோ அப்டின்றத பத்தி பேசலான்னு இருக்கே ஏன்னா வந்து இப்ப இருக்க வாழ்க்கைல அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தவங்களு வந்து எல்லாருமே வந்து ஒரு விஷயத்துக்காக தா ஓடிக்கிட்டு இருக்காங்க வருமானோ வரணு அவங்களோட குடும்பத்துக்கு அது சேத் விட்டு வைக்கணும் அப்டின் சொல்லி அப்ப அந்த ஒரு இதுல வந்து ஓட்டத்துல வந்து பணம் சேமிப்பு அப்படின்றது அதுல ரொம்ப முக்கியம்ல அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க
கண்டிப்பா பணம் சேகரிப்புன்றது இன்னைக்கி அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாதான் நா பாக்குறேன் ஏன்னா ஆ இப்ப யாரு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வேலைய ஏதாவது ஒரு சேவிங்ச நோக்கிதா எல்லாருமே ஓடுறோ ஒரு வேலைக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏன்னா இப்ப நமக்கு நம்ம சாப்ட்டு நம்ம சாப்ட்டு நம்ம வயிறு நெறஞ்சது போக இப்ப நம்ம அடுத்த வர ஜென்ரேஷன் அவுங்களுக்கும் நம்ம சேத்து வைக்கிறதுதான் இன்னைக்கு எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்ப இந்த பணம் சேமிப்புன்றது முக்கியமா இது யாரு அதிகமா பண்ணுவாங்கனா இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி பண்றதுதா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அவுங்க பண்றத பாத்தாலே ஒரு பத்தாயிரம் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்குனாலும் அது அவுங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு ஒரு ஐம்பதாயிரூபா சீட்டு இல்ல இந்த ஒரு லட்ச ரூபா சீட்டு இது மாரி சீ்ட்டு இது மாதிரில்லாம் சேவிங்ஸ் பண்ணுவாங்க ஆனா எங்க எங்க வீட்டுல அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அதனாலதா சொல்ற இது மாரி இந்த சேமிப்புன்றத பாக்குறப்ப அ நீங்க இத எப்படி நீங்க சேமிப்பு பண்ணுவீங்க உங்க நீங்க எந்த மாதிரி வழிகள்ல்லாம் நீங்க பணத்த சேமிப்பு பண்ணுவீங்க
இப்ப ஏன்ட கேட்டீங்கன்னா சேமிப்புன்றது ஒவ்வொருத்தவுங்களும் ஒவ்வொரு மாரி பண்ணுவாங்க அது அவுங்களோட வருமானம் பொறுத்து ஒவ்வொருத்தவுங்களுக்கும் அது மாறும் சில பேர் வந்து கம்மியான வருமானம் இருக்கும் கம்மியான சேமிப்பு பண்ணுவாங்க சில பேர் அதிக வருமானம் இருக்கவுங்க கொஞ்சம் அதிகமான சதவீதத்துல சேமிப்பு பண்ணுவாங்க சில பேர் உண்டியல்ல போட்டு சேமிப்பு பண்ணுவாங்க சில பேர் இந்த பிக்ஸரா அக்கெளண்ட் மாதிரி போட்டு சேமிப்பு பண்ணுவாங்க சில பேர் வந்து ஆ போஸ்ட் அக்கௌண்ட்டு அந்த மாரி போட்டு சேமிப்பு பண்ணுவாங்க சேமிக்கிறது அப்படின்றது நெறைய வழியே இருக்கு ஆனா சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வருமானம் எவ்வளவு வந்தாலும் இல்ல நெறைய வருமானம் வந்த பிறகு நம்ம சேமிக்கலாம் இப்ப நம்ம கிட்ட வருமானம் வந்த வருமானமே ரொம்ப கம்மியா தான இருக்கு அப்புறம் எப் எப்படி அதுல நம்ம சேமிக்கிறது அப்படின் யோச்சு ச்சு சேமிக்காமே விட்ருவாங்க அந்த மாரி இருக்க கூடாது என்னதா வ வருமானம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ஒரு அவசர உதவி முன் பின்னாடி ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ இல்ல வந்து வேற ஏதாச்சும் அவசர செலவுக்கு வந்து அந்த வருமானத் துல இருந்து வர அந்த பகுதி செலவு அப்படின்றது ரொம்ப ஒரு உதவியா இருக்கும் அப்டின்னே சொல்லலாம் சின்ன வருமானம் இருக்குறவுங்க கூட தொடர்ந்து சேமிக்கிற ஒரு நல்ல நிலைய வச்சிருந்தாங்க அப்டின்னா அவுங்களுக்கு வந்து ஒரு பின்னாடி பெரிய ஒரு நல்லதா இருக்கும் அப்டின்னே சொல்லாம் நீங்க வேற என்ன மாரி எல்லா சேமிப்புகள்ல்லாம் பண்ணுவீங்க
நா பெருசா சேமிப்புல்லாம் பண்ணது இல்ல வீட்டுல அப்பா அம்மா பண்ணுவாங்க நா பெருசா சேமிப்பு பண்ண மாட்ட நா என்ன பண்ணுவனா நா ஏதாவது ஒரு பொருள்லா வாங்கிடுவ வீட்டுக்கு தேவையான பொருட்களா ஒரு அப்ளையன்ஸஸ் அது மாரி அ வீட்டுக்கு தேவயான இந்த மின்சார பொருட்கள் ஏதாது வாங்கிட்டு அதுக்கு இ இ எம் ஐ இந்த மா மாத தவனைல நா கட்டிட்டு வருவ வீட்ல வீட்ல எதுவு பெருசா ஏன்னா வீட்டுல நா வீட்ல எனக்கு தெரிஞ்சு இல இருந்து வீட்டுல எதும் பெருசா இந்த பிர்ஜி இந்த டிவி இந்த மாரி அதா பெருசா டிவி இருந்திருக்கு இந்த மாரி பொருக்கெல்லா எது பெருசா இருந்தல்ல பிரிட்ஜ்ல்லா எனக்கு தெரிஞ்சு நா வேலைக்கு போயிட்டுதா வாங்கின எங்க வீட்ல ஆ ஏன்னா அவங்க ஆனா காசு இல்லாம இருக்காது அவங்க எதுக்கு அதெல்லா வாங்கணும்ன்ற மாதிரி ஒரு நா ஏன்னா வீடு கட்டிட்டு இருக்கோ அதுனால வீடு கட்டிட்டு பொருமா வாங்கிக்கலாம்ற மாரி அவங்க ஒரு ஏன்னா இந்த சீரல்லவரும்னு சொல்ட்டு அவங்க அப்டியே இருந்தாங்க ஆனா எனக்கு ஒரு மாரி குச்சமா இருக்கும் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா யாராவது வீட்டுக்கு வந்தாலு அவங்க ஏதாவது ஐஸ் எவளோ சொல்லியு தண்ணி கேப்பா ஐஸ் வாட்டர் கேப்பாங் ஜூஸ் கேப்பாங்க அப்டி கேக்கறப்ப ஒரு ஃபிரிட்ஜ் இல்லாத ஒரு ஒரு எல் டி டிவி இல்லாத ஒரு ஒரு மாரி எனக் ஒரு மாரி சங்கட்டமா இருக் செரி அதனாலயே செரி இவங்கள நா தொந்தரவு பண்ணல எதுக்குமே ஆ எதுக்குமே நா இவங்கள தொந்தரவு அதால இவங்கள வாங்குனு நா எது கம்பெல்வு பண்ணல நம்ம வேலைக்கு போய் நம்ம வாங்கிப்போன்ட்டு அப்புற நா கல்லூரிலா முடிச்சதுக்கு அப்பற பாத்தீங்கன்னா நா ஒரு ஒரு பொருளா வாங்க ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் டிவி வாங்கினே அதுக்குகப்றோ ஃபிரிட்ஜ் ஆ அதுக்குகப்றோ எனக்கு ஒரு பைக் வாங்கிக்கினே இந்த மேரி ஒரு ஒரு பொருளா வாங்கிட்டு வந்த என் இது மாரிதா நா பெருசா சேவிங்ஸ் நா எனக்கு பண்ண மாட்ட வீட்ல அவங்க பண்றதோட செரி அதெல்லா நா வர்றத அப்டியே வீட் டுக்கு செலவு பண்றது போறது அப்டிதானா
ரொம்ப நல்லதுதாங்க அப்டியு சில பேர் சேமிக்கதா செய்வாங்க இப்ப பாத்தோ அப்டின்னா சில பேர் வந்து இப்ப பெண்களாக இருந்தா நகையையில் அதிகமாக சேமிப்பு போட்டு காசு சேத்து வச்சு நகைய எடுத்து வைப்போ நம்மளோட பிள்ளைகளுக்கு எடுத்து வைப்போ அப்டின் எடுத்து வைப்பாங்க இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்ப உங்கள மாதிரியும் வந்து காசு சேமிச்சு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வப்பாங்க அந்த மாரியே சேமிப்புகள பயன்படுத்தியும் அந்த மாரியு ப பண்றாங்க இப்ப நம்மல்லா மொத மொதல்ல எப்ப சேமிக்க ஆரம்பிச்சிருப்போ சின்ன வயசுல பள்ளி பருவத்துல சேமிக்க ஆரம்பிச்சிருப்போ வீட்ல சின்ன சின்ன ஆ நம்ம பெரியவங்கட்ட வந்து வாங்குறது நம்ம தாத்தா பாட்டிட்ட வாங்குறது நம்ம பெறந்த நாளுக்கு போயிட்டு நம்ம தாத்தா பாட்டிட்ட கேக்குறது இந்த மாரி சின்ன சின்னதா ஆரம்பிக்கிறதுத அந்த பழக்கங்கல்லா அப்டி ஆரம்பிச்சுதா வந்து இப்ப நம்ம இப்ப ஒருத்தவங்க பெரியவங்களான பிறகு இந்த மாதிரிய சேர்த்து வச் சு பொருட்கள வாங்க ஆரம்பிக்கிறோ அதனாலதா என்ன சொல்றாங்க நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன செய்யறோமோ அதுதா பின்னாடி வரைக்கு வரு அப்டின்னு சொல்லுவாங்க அந்த மாரியே சேமிக்கர பழக்கத்த நம்ம நம்மளு செரி நம்மளுக்கு வர அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சின்ன வயசுலருந்தே சொல்லி் கொடுக்குறது ஒரு நல்லது அப்டின்னே சொல்லா அது மட்டுமிலாம ஆ இந்த சேமிப்பு அப்டின்றது ஒரு ஒரு நாள் அன்னைக்குன்னு டக்கு நம்மளுக்கு முடிவுல வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்க மாட்டோ ஒரு நாள் அதுக்கு அப்றோ ஒரு மாசோ அப்டின்ட்டு அது ஒரு நாள் கணக்குல அகுரா தா வந்து ஒரு பழக்கமா மாறி அதுக்கப்ற தா வந்து நம்ம கையில சேமிப்பா வருது சில பேர் என்ன பண்ணுவாங்க சேமிக்க ஆரம்பிக்கணு அப்டின்ட்டு ஆரம்பிப்பாங்க ஆனா என்ன பண்றது ஒரு செலவு வருது இல்ல ஏதாச்ச டக்குனு ஒரு அவசரோ அப்டின்னா அந்த சேமிப்புல இருந்து ஆ சேமிக்கணு அப்டின்றதுல இருந்து காசு எடுத்து செலவு பண்ணிருவாங்க அது மட்டு இல்லாம இப்ப இருக்க காலத்துல பாத்தோ அப்டின்னா நெறையா தேவையற்ற செலவுகள் அதிகமாயிடுச்சா அப்டின்றது ஒரு யோசனையா இருக்கு ஏன்னா ஆ இப்போ எவ்வளவோ ஆடம்பர விஷயங்கள் வந்துருச்சு வெளில போய் சாப்றாங்க இது எல்லா சரிதா ஆனா வந்து அதி க அடிகத்தனமா வந்து ஒரு மாதத்திலே ஒரு நாலு தடவ பத்து தடவ வெளில போய் சாப்புறது அது வந்து ஒரு ஆடம்பரவா மாறிருச்சு அத பத்லா நீங்க என்ன நினைக்கிறீங்க
ம் சேமிப்பு ஒரு பக்கொ இருக்கறப்ப இது ஆடம்பரனுட் நம்ம பேசுறோ இல்லைங்ளா அது எப்டி ஆயிடுச்சுனா அ இப்ப அது வந்து ஒரு கௌரவமா அப்டி பண்ற மாரிதா இருக்கு நெறய விஷ்யங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்க ஊர் பகுதி எல்லா வந்து பாத்தீன்னா அ திருவிழாக்கள் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்லா வந் பாத்தீனா ஊர் பொதுல வந்து திருவிழாக்கள் பண்ணுவாங்க இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஒபய மாறி பிரிச்சாங்க பிரிக்கறப்ப எங்க ஃபமிலில எங்க வீட்ல பாத்தீங்ன்னா நாங்க ஒரு பத்து ஃபமிலி இருக்குன்றப்ப நாங்க இதுவரைக்கு கேட்டதில்ல எங்க சித்தப்பா என்ன பண்ணாங்க சித்தப்பான்ற ஒருத்தவ அவ்ங்க என்னா பண்ணாங்கன்னா அ அது ஒண்ணுமெ நாலஞ்சு ஃபமிலி வெச்சிருக்கோங்க வீடு குடும்ப வெச்சிருக்கோவல்லா அப்டியின் வச்சிருக்கா நம்ம ஏ இருக்க கூடாதுன்ட்டு அ ஆ ஒரு ஆலமரமாக்ய அத கேட்டு போனாங்க அதுக்கு சும்மா ஒரு திருவிழா நடத்துனாலே கொறஞ்சது ஒரு நாலு லட்ச ரூவா அது மாரி செலவாகு இது வெறும் அவுங்க ஓரளவுக்கு செட்டில் ஆன ஃபமிலி சரி அதனால அவ்ங்க அத பண்ணிட்டு இருந்தாங்க இவரு ஒரு போர்கு கேட்டுட்டு இப்ப மாசமா இப்ப வருஷத்துக் க்கு பாத்தீனா இதுக்கு ஒரு தனியா ஒரு நாங்க ஒரு நாப்பதாயிரொ அது மாரி இப்ப நாங்க செலவு பண்றதா இருக்குது இதெல்லா ஏன் கேட்டீன்னா அதுதா ஒரு ஆடம்பரொ ஒரு கௌருவொன்ற மாரிதா ஆயிட்ருக்கு இப்ப இந்த நா சொன்ன பர்ஸ்ட் இந்த டிவி பிரிட்ஜ்லா கோடோ அதெல்லா வந்து பாத்தீங்ன்னா எங்களுக்கு தேவப்படுதோ இல்லயோ எங்களால நா அது இல்லாமலே இருக்க முடியு எங்க வீட்ல அப்டிதா நாங்க பழகணு ஆனா ஒரு நாலு பேர் வந்தா வீட்ல அது எப்டி பாக்கறாங்க வீட்ல பொருள் இருக்கா இல்லயா இப்டிதா நம்ம தேவப்படுதொன்ட்டு வாங்குறத விட ஒரு நாலு பேரு நம்மள வந்து எப்டி பாக்குறாங்கன்றதுனாலதா வந்து இப்ப ஒரு சில பொருட்கள் ல்லா வாங்குறதாவே இருக்கு ஏன்னா அந்த மாரிதா இப்ப நம்மளுடைய இது இருக்கு இப்ப நா பைக் வாங்குன நா நார்மலா ஒரு எனக்கான நார்மலா பைக் வாங்கரதுதா பிடிக்கு ஆனா என் தம்பி என்ன பன்னா இந்த மாரி பைக்லா வாங்றொ கொஞ்சொ ஸ்போட்ஸ் பைக்கா வாங் ஏனா அதுதா நல்லா இருக்குன்னுட்டு அவ அந்மாரி எனக் கம்ல கட்டாயப்படுத்தி வாங்க வெச்சா இப்ப அதெல்லா ஏன் எப்டி பத்தீன்னா எல்லாருமே வந்து நம்க்கோசம்ன்றத விட ஒரு ஆடம்பரரோ ஒரு அ இது மாரிதா ஒரு செலவு அதிகமா ஆவுறதெ இதுல சேமிப்ல்லா வந்து பாத்தீன்னா ரொம்பவே அடிபடு இது மாரி நம்ம செலவு பண்றப்ப
ஆமாங்க உண்மதா இப்ப நீங்க சொன்ன மாரியே இப்ப நெறய பேரு அந்த ஆடம்பர செலவுகளல பண்றாங்க இப்போ வந்து சேமிப்பலா இப்போ ஒரு விசேஷொ எடுத்துக்கறோ ஒரு கல்யாணமே நம்ம எடுத்துக்கறோ அப்டின்னா ஆ ஒரு முக்கியமானவங்களுக்கு வந்து சேலைகள் எடுத்து தரதோ துணிமணி எடுத்து தரதோ அந்த மாரி எடுத்து குடுத்துட்டு ஒரு ஓரளவு வந்து ஒரு சின்ன இடங்கள்ல வந்து நம்ம கல்யாணத்த முடிச்சுக்கலா சில பேரு இப்பல்லா பாத்தோ அப்டின்னா நம்மளே வந்து நெறைய வலைத்தளங்கள்ல பாத்துருப்போ ஆ நடனமாடிட்டு போறது மேல தாளங்கள் அதிகமா வச் வக்கிறது அதே மாரி சாப்பாடு வகைகள்லா பாத்தோ அப்டின்னா முன்னல்லா பாத்தோம்னா ஆ கொஞ்சொ அந்த வகைகள் சாப்பாடு வைக்கிற வக கூட்டு பொறியல் அப்டின் கம்மியா இருந்துச்சு ஆனா இப்ப பாத்தோ அப்டின்னா சாப் பாடு வகைகள் அதிகமா நெறைய வக வக்கிறாங்க அது எல்லாமே காலியாகுதானு கேட்டோமா அதுவு இல்ல அது எல்லாமே வீணாதா போது நெறைய பேர் சாப்டாம அப்டியே வந்து வச்சுட்டு போய்றாங்க அது என்ன ஆகுது எல்லாமே காசுதானே எல்லாமே அதுல நம்ம ஒரு சே சம்பரிச்ச காசதா அதுல போட்டு செலவழிக்கிறோ அப்டி இப்டி வந்து ஒரு ஆடம்பர செலவுக்காக இப்டி நம்ம நம்ம சேமிக்க வேண்டிய காசுகள்லா இப்டி போகும்போதா ஒரு கஷ்டமா இருக்கு அப்டின்னு சொல்லா செல பேர் செல்வந்தங்களா இருக்கவங்க ஃபுல்லா வந்து இந்த மாரி எல்லா செலவளிக்கிறாங்க சில பேர் வந்து நம்ம சுத்தி இருக்க உறவுகள எதுவு சொல்லிரு கூடாது நம்ம சித்தப்பா பெரியப்பா இந்த மாரி யாராச்சு உறவுகள் வந்து நம்மள அப்டி பேசிடக் கூடாது அப்படின்றக்காக கடன வாங்கியாச்சு வீட்டுக்கு வந்து செய்யுறாங்க அதெல்லா வந்து அவுங்க அப்பதைக்கி கொஞ்ச யோசிச்சு பாத்தாங்கன்னா தெரியு பின்னாடி அதுக்கான வட்டிகள நம்ம தான கட் டணு அப்டின்றது அவுங்க யோசிச்சாங்கன்னா அந்த நெலைய யோசிச்சாங்கன்னா அந்த மாரி ஆடம்பர செலவுகள தவிர்த்துக்கறக்கு இன்னமு ஒரு நெறையா கா காரணங்கள் இருக்கலா அது மட்டும் இல்லாம ஆ சில பேர் என்ன நெனைக்கிறாங்க நம்ம சேமிக்கிறது அப்டின்றது இப்ப அவ்வளவு சந்தோஷத்த எல்லா குடுக்காது இப்ப சேமி ச்சி என்ன பண்ண போறோ இருக்கிற வாழ்க்கை வாழ்வோ அப்டின்ட்டு செல பேர் இருக்காங்க ஆ சில பேர் வந்து பின்னாடி செலவுக்கு வந்து தேவப்படு கொச்ங முன்னாடி சொன்ன மாரி ஒரு மரத் ட்டு செலவோ இல்ல அவசர செலவுக்கோ தேவப்படு அப்டின்ட்டு சேமிச்சு வக்கிறாங்க அது வந்து அந்த மாரி ஒரு செல சேமிப்புதா நல்லது அப்டின் னுட்டு சொல்லலாங்க
கண்டிப்பா சேமிப் பண்றது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு தேவதா இன்றைய சூழ்நெலல ஏன்னா ஒரு நீங்க சொல் ஒரு நம்ம தேவைக்கு ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கோ அதா ஒரு ஹாஸ்பத்திரி செலவுக்கோ அப்டி இல்லன்னா ஏதாது ஒரு ஆ விசேஷங்கள் நெறையா வரு திடீர்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு சொந்தக்காரங்க யாராவது பத்திரிக்க எடுத்துட்டு வந்து வப்பாங்க அந்த மாரி டைம்லா நமக்கு தேவப்படு கண்டிப்பா சேமிப்பு எல்லாருக்கிட்டயுமே இருக்கணு
ஆமா அது மட்டுமில்லாம இப்ப சின்ன பிள்ளைகளுக்கெல்லா பணத்தோட மதிப்பு அவ்வளவா நம்ம கத்துக் கொடுக்கணு அப்டின்னே சொல்லலா இப்ப சின்ன பிள்ளையெல்லா ரொம்ப அடம் புடிக்குங்க எனக்கு இது வாங்கத்தாங்கன்னா இப்பயே வாங்கத்தாங்க அப்டின்ட்டு அந்த மாரி பழக்கங்கள் வச்சுக்க கூடாது சில நேரத்துல வந்து நம்ம குடும்பங்களோட கஷ்டங்கள் இருக் கு நம்மளுக்கு வந்து அது வாங்கிக் கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் அப்ப வந்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணு இந்த மாரி சேமிப்பால கத்து அவுங்களுக் சொல்லி்க் குடுக்கணு உனக்கு வேணு அப்டின்னா சேரி இவ்வளோ காசு சேத்து வச்சு ஆ வாங்கிக் கோ அப்டின்ற மாரி அந்த பழக்கத்த கொண்டு வந்ட்டோ அப்டின்னா அவுங்களுக்கு அது பின்னாடி ஒரு சேமிப்பு மாரி அவுங்க கத்துக்கிட்ட மாரி இருக்கும் நம்மளுக்கும் ஆ வந்து ஒரு நிம்மதி கெடைச்ச மாரி இருக்கு அப்டின்னே சொல்லலா
கண்டிப்பா எல்லாருக்குமே சேமி பழக்கோ கண்டிப்பா வருங்காலத்துல வச்சின் பழக்கப்படுத்துறது எல்லாருக்குமே நல்லது கண்டிப்பா உங்களோட சேமிப் பத்தி பேசுனதுல ரொம்பவே மகழ்ச்சிங்க ரொம்பவே நன்றி
நன்றி